சொல்லுடி கேக்குதா
ம் கேக்குதுக்கா சொல்லுங்க
நா நானா சும்மாதா நீ இன்ன பண்ற
நா அப்பாக்கு சட்ட அய்ன் பண்ணி குடுக்குற
அப்புடியா எங்க போறாரு ஒங்கப்பா
பங்க்ஷன் கெளம்புறாங்க ஒரு பங்க்ஷன் அம்மா அப்பா ரெண்டு பேருமே கெளம்புறாங்களா திடுக்குன் எட்த்து வந்து குட்த்து சட்ட அயன் பண்ணிதான்னாரு செரின்னு எடுத்வந்து இங்க வச்ச
சா ம் ம் சாப்டியா
ஆ சாம்பார் செஞ்சாங்க சாப்ட்ட சாப்ட்ட நீ சாப் டிங்ளா நா செய்ல அ ஹா அம்மா செஞ்சாங்க
ஏ கூட்டுன் சொல்றுதா நீ செய்வியா சாம்பார் வக்கு மாட்
அப் ஆ ஹா ஹா சாம்பார்லா செய்வ அப்புல்லா இல்ல அவ்ங்கெது செஞ்சிட்டாகன் நா செய்ல யார் வேணாலு செய்வோ மாத்தி மாத்தி
ஓ மாத்தி மாத்தி நீங்க செஞ்சுப்பிங்ளா
ஆமா ஆமா அந்த மேரி அவ்ங்க செய்ல நானே போய்ஸ் செய்வே நா செய்ல்னா அவுங்குளே செஞ்சுருவாங்க அந்த மாரி
செரி செரி எப்ப ஏந்த கால்ல
காலேல நானு இன்னைக்கு லேட்டா எழ்ந்தே எங்க வீட்ல்யு கோலோ போட்ணு ஆயா வீட்ல்யு கோலோ போட்ணு நாங்க அஞ்சர மணிக்கு அலார வச்சாதா ரெண்டு வீட்டுக் கோலம் போட்டு ஆறு மணிக்லா வர முடியு சொல்ட்டு அலாரவ ச்ச அலாரமே அடிக்கில என்னானே டெய்லியு பூக்கோலோ எதனா வரைஞ்சு வுட்டு வருவ இல்ல கால் மர கால் மர ஒரு ஒரு வாசலுக் ஒரு ரெண்டு வாசலா
ஆ
அதனால சொல்ட்டு பாத்தா தூங்கிட்டு இருக்க மணி ஆறு மணிக்குதா வெள்லே எழுந்து வந்த படப்படபடன்னு போனா கோலம் போட்டு இழுத்து எதோ சின்னதா ஓ ஸ்டார போட்டு அத வளவளனு இழுத்துட்டு வந்ட்ட அப்றோ சீக்ரமாவே ஆ நா அது நாங்க ஒரு பாஞ்சு நாளு சித்தி வீட்ல ஒரு பாஞ்சு நாள் அப்டி போடுவோ
ரெண்டு வீட்டுக்குமேவா
ஆஹ் ஆஹா எங்க வீட்டுக்கு ஆயா வீட்டுக்கு
அப்புடியா
ம் மாறி மாறி போடுவோ அவங்களால முடியமாட்டுதா
ஆ ஆ ஆ
அதனால நீங்க மாரி மாரி பதினஞ்சு நாள் எடுத்துக்கன்னு கூட போடுங்கன்னு சொன்னாங்க இப்போ ஒரு அ ஒரு ஆறு மாசமா அந்மாரித்தா போட்டுங்கறோ அவ்ங்க மாசத்துக்கு பாஞ்சு பாஞ்சு நாளு ஆளுக்கு
ஓ ஆயா வீட்டுக்கு மட்டு பனஞ்சு நாளு உங்க வீட்டுக்கு நீங்க தான பர்மனென்டா போடுவீங்க
ஆ எங்க வீட்டுக்குள் நாங்கதா
ஆயா வீட்டுக்கு சொல்றியா
ஆ ஆய வீட்டுக்கு தா சொல்றே எங்க வீட்டுக்கு நாங்கதா போட்டாவனு பின்ன
அதுதா நீதா போடுவியான்னு கேட்டன்டி உங்க அம்மா எந்திருக மாட்டாங்களா
ஆ அவ்ங்கள் ல கால்லே எழுந்திருக்க முடியாது கால்ல சீக்கிரமாதா தூங்குவாங்க ஆனா கால்ல எழ்ந்துக்கிறது ரொம்ப கஷ் அப்றோ ஒரு ஆற்ரைக்கு எழுந்திருப்பாங்க
அப்பா அவங்களால முடியலடி ஒடம்பு ஒன்னு டயடு காலந்தா
ட்டு நா எழுந்துருவ எழுப்பிலா வுடமாட்ட எப்போ வேணா எ
பரவால்லேயே நல்ல புள்ளயா இருக்குறியே நாலா எங்க அம்மா எவ்ளோ வேல செஞ்சாலு எங்க அம்மாதான்டி எந்திருப்பாங்க
ம் ஹூ
எங்கம்மலன் பயிர் வைக்கறாங்க நெலோ இருக்குது அவுங்கலா வந்து எப்டி தெரியுமா அவுங்க எவ்ளோ வேல செஞ்சாலு கால்லா அவ்ங்கதா ஏந் தண்ணி போடுவாங்கன்னே நா ஒரு நாள் கூட எந்து போட்டதில்லடி
ம் ம் கொஞ்ச எம்மா நல்லா போல ஒரு நாள் அவங்களே என்ட்ட சொல்றாங்க இதுவரைக்கு நீ வாச தொளிச்சு தண்ணி பெருக்கிருக்கியா அப்பின்னு ஒரு நாள் சொன்னாங்க அதுலருந்து ஆரம்பிச்ட்ட
அதுலருந்து நீயா செய்றியா
ஆ அது எல்லா பக்கத்து சித்தி வீட்டு பசங்கல்லா போடுங்க நா அப்பல்லா எழுந்திருக்க மாட் ட நானு ஒன்னு ரொம்ப வருஷாமால்லா போட்ல இப்போ ஒரு ஆறுமாசமாதா
அதா நா இதல்லா போட்ணு போற எடத்துல ஒன்னு இதெல்லா கேப்பாங்க வருவாங்க
ஆ பா ஆ ஆமா ஆமா அதனால் தா எங்கம்மா கத்துக்கு கோலோ எங்க அம்மா சொன்துக்கு அப்றோதா கத்துக்கவே ஆரம்பிச்சே போன் ஃபுல்லா இப்போ கோலந்தா வருது
ஆமா கோலம்போட தெரில அது தெர்லே சொல்ல கொற சொல்வாங்க நம்ப்ல அது கொறையா பூக்கட்ட கத்துக்கோமா பூ கட்டுவோல்ல
பூலா கட்ட தெரியாது
பூ கட்டுடி வேற வழியே இல்ல நீதா கட்டயானு பூ கட்ட முக்கியமா கத்துகோ பூ வாங்கியாந்து கியே டெய்லி ட்ரை பண்ணு யூடியூப்பு பாத்து
நா எந்த காலத்துல இருக்கிறம் பூ வாங்கி வச்சுங்கலான் தா சொல்லுவே எப்ப பாத்தாலு நானு சொல்லுவாங்கதா பூ கட்ட கத்துக்கன்னு அது மட்டுந்தான் கட்டறதுல்ல மீதின்னா செய்வே
இன்மே அது கத்துக்கிற அது கத்துக்கனாதா நல்லது
சின்ன வயசுலருந்தே தழ தழலாம் வச்சு கத்து குடுத்தாங்கதா ஏ மண்டிக்கு அது மட்டி ஏற மாட்டியிது கட்னா லூஸா விட்டு விட்டு கட்டிங்கடப்ப பைத்தியமாட்டம்
பரவாயில்ல ஏதோ ஒண்ணு கட்டிக்குவோ போற எடத்துல பூ போய் கண்டிப்பா இது ஒன் எழும்பும் கொஷின் எழும்பும் ஒழுங் அப்பா ஒத்துக்கல கட்டிக்கோ என் நீ ஒரு சிலவங்க பொறுத்துதா ஒரு சிலவங்க அதெல்லா பெருசா எடுத்துக்க மாட்டாங்க
ம் ம்
போற எடத்துல அப்டில்லா நெனைக்க மாட்டாங்க தா நா நெனைக்கிறே தெரியல இருந்தாலு அவங்க ஒன்னு சொல்ற துக்கே இப்ப ஏ நம்ம எடம் குடுப்பான என்ன சொல்ற அவங்க சொல்ற மாதிரி நம்ப ஏ நடந்துப்பான
ம்
அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாமே தெரிஞ்சதுனா அவங்க நம்ம எது சொல்ற மாரி ஒரு வார்த்த வராதுல்ல
கரெக்ட் தா கத்துக்கணு தா கா நா அடிக்கு மட்டு கொடுப்பே எங்க அம்மா தா கட்டுவாங்க நா அடிக்கி வைப்பே அவுங்ளுக்கு அவுங்க தா கட்டுவாங்க ஃபுல்லாவே இடும்
அத பாருடி ஒர் தடவ பாத்தாலே உனக்கு பு புரியு
அது கட்ட ஆ சரி அவங்க கட்ரத பாத்து நான் கட்டலான் ஆசையா கட்டுவே பூவெல்லா பிச்சு கடாசிருவே
அய்யய்யோ ஹா பூ போனா போனா போதே
ஹ ஹே
கட்ட கத்துகுணு அதா விஷ்யோ நமக்கு என்ன சொல்றது ஐயோ அதெவ்லா முக்கியமானது நீய் முன்னாடி பண்ணது நீ
ம் பாத்துக்லா கா இப்ப எந்த காலத்து நா தா அதான் சொல்றனே எந்த காலத்துல இருக்கறோன்னு
இது சமைக்க தெரியாது நா சமைக்க மாட்டே எங்க மாம்யார் வீட்ல வந்து மொத மொத நாளே நா வந்து கேரட் சாதோ செய் சொன்னாங்க எங்க வீட்டுக்காருக் மதியம் ஆபிஸ்க்கு எடுத்துன்போறதுக்கு எனக்கு சமைக்கவே தெரியாது எங்க வீட்டுல சொல்லிதான் அன்பிச்சாங்க எ பொண்ணுக்கு சமைக்க தெரியாதுன்னு அப்போ வந்து நான் என்ட குடுத்தா நா என்னா பண்ணுவே எனக்கு சமைக்க தெரியாது அத்த அப்டி சொல்ட்டே அதுல இருந்து அவங்களே கொஞ்ச நாள் செஞ்சாங்க ஒரு மாசம்லா செஞ்சாங்க அ பாத்து பாத்து அப்பறம் நானே எதோ அரகுறையா செஞ்சு சாப்பாடு போட்டாங் வீட்டுக்காரு எங்க வீட்டுக்கார் எப்டி தெரியுமா எதுமே சொல்ல மாட்டார் டி மனுஷ
கம்முன்னு சாப்டுவாரு
ஆமா உப்பே இருக்க கூடாது உப்பு அதிகமா போட்டா சாப்ட மாட்டாரு உப்பு இல்லாம குடுத்தா கூட சாப்ட்ருவாரு உப்பு அதிகமா போட்டா சாப்பிடவே மாட் டாரு எந்த ஒரு பொருளாருந்தாலு சரிதா அத மாதிரி ரொம்ப க்ளீன்னஸ் ரொம்ப முக்கியோ கிளீனிங்கா இருக்கணும்டா அப்பா கிளீனா இருக்கணு எனி டைம் கை கால தேச்சுகின் ன்னுதா ஒக்கானிருக்கணும் ஓன்ன ஆமாண்டி ரொம்ப கிளீனா வச்சிருக்கணு வீட் ட்ட அது மாரி வே இருக்கனுனா அவருக்கு ரொம்ப இது நீட்டா இருக்கனு வீடு
ஓ ஓ நல்ல விஷியந்தா
அது மாரி இருப்பாரு தண்ணி கிளாஸ்சு எப்பல்லா தண்ணி குடிக்க போறாரோ அப் பலா கிளாஸ கழிவிட்டு தண்ணி மொண்டு குடுப்பாரியம்மா அது மாரிலா நம்மளாள முடியாது சாமி நீ எப்டி வேனா எப்பல்லா தண்ணி குடிக்க போறியா அப்பல்லா தண்ணி கிளாச கழுவிட்டா குடிப்ப
ஹா அப்பில்லா இல்ல நா ஃபஸ்டு எனக் குடிக்கிறதுக்கு வாட்டர் பாட் டில தா யூஸ் பண்ணி ம் சொம்புள மொண்டு குடிக்கவே மாட்டே
இப்ப பாருடி இப்போ ஒரு வந்து நம்ம ச தா சாப்பாடு பாத்தரோ எல்லா கழுவி கா காய வச்சுட்டோ அத தொவச்சீனா அந்த தட்ட நீ கழுவிட்டு தா சாப்பாடு போட்டு சாப்டுவியா
புரியல சா சாப்ட்டுட்டோ மறுபடியு
சாப்ட்டு கழுவி கவுத்
ஆ ஆ
ஏனாலா நம் பாத்தரம்னா கழுவி வப்போல அது மாரி கழுவிட்டு கழுவி கவுத்து கூடைல இருக்கு பாத்ரோ அந்த பாத்தரத்த நீ அப்டியே எடுத்துப்போட்டு சாப்டுவியா இல்ல கழுவிட்டு சாப்டுவியா
ட்டுமே
அத இது எங்க வீட்ல கழுவிதா சாப்டுவாங்க எல்லாரு எங்க மாமனாரு எங் மாமியாரு எல்லா நா மட்டு தா எனக்கு அது மாரி ஒரு ஈரமா இருந்தாலே புடிக்காது ஃபஸ்
எனக்கு ஈரமாலாந்தா புடிக்காது ஆமா
அது ஒரு மாதிரி இருக்கு எனக்கு ஈரமாவே இருக்க கூடாது. ஆனா அவுங்க கரண்டி கரண்டி சாப்பாடு போற கரண்டி கொழம்பு கரண்டி பொரியல் கரண்டி எல்லாத்தையு வந்து கம்ப்ளீட்டா கழுவிட்டு போடுவாங்க. சாப்ட்டு மறுபடியு அததா எடுத்துட்டு வந்து மறுபடியு போட்டு கழுவாங்கடி மருபடி எடுத்து போய் கவுப்பாங்க ஐயோ ரொம்ப கிளீனிங் டி எங்க வீடு ஐயயோ என்னால முடியாது
ம் இதெல்லா இதெல்லா வியு நா இந்த மாரிலா இல்ல எங்க வீட்ல
அது மாரி வெளியில இருந்து வந்தா கால கழுவிட்டுதா உள்ள வருவாங்க எல்லாரு
ஐய்யயோ என்னா சொல்றீங்க
கால்லா கை கா கால் கால் ரெண்டு காலையு நல்லா தேச்சி கழுட்டு உள்ளே வருவாங்க செப்பல் இல்லாம எறங்கவே மாட்டாங்க அம்மா கீழ யாருமே செரி எங்க மாமனார் மாமியார்லா வயசானவங்க தான செப்பல் இல்லாம எ பசங்களே அது மார்தா எங்க வீட்டுகார் உள்ள இருக்கறார் செப்பல் இல்ல நம்ம நடக்கவே வுட மாட்டாரு ரோட்டலந்து எங்கியுமே நடக்க கூடாது செப்பல் போட்டுதா நடக்கணு
ம் ம் நல்லது தா அது
கிளீனா இருக்கணுன் நா நெனப்
அங்க அ சிக்கிட்டுனே இல்ல நீங்க உங்களுக்குமே அது பழகிட்டு இருக்குமே
பழகிடுச்சுதா ஃபஸ்ட்லா எவ்ளோ கஷ்டமாந்தத் தெரியுமா ஐயோ பாவ நானு மாட்டிகினே சிர் தண்ணி செத்தான்டி சிவனான்டி நா நீ நீயா ஏ என்னடி சிரிக்கிற நா நாலா எப்டி தெரியுமா நீங்க எப்டியாவது போங்க நா எ பழக்கத்தெல்லா மாத்திக்க மாட்டே நா கழுவி வச்ச தட்டுல அப்படியே தா போட்டு சாப்டுவ
ம்
அவுங்க சொல்ற மார்லா நா செய்வே மாட்ட டி
இல்லனா ஒ சாப்ட்ற வேண்டி தா
ஆமா சும்மா கடுபடிச்ட்டு கெடக்கறாரு என்ன பண்றது எவ்வளோ கஷ்டோ தெரிமா டி பாத்திரத்த கழுவி ககிழுவி நம்ம தொவப்போமா அத வந்து அவங்க எடுத்துன் போய் திருப் திரும்பி தொழுவாங்களா சாப்டுவாங்களா திரும்பி இருந்த மாரியே எல்லாத் யு மூடிடுவாங்க இல்ன்னா அதுல வந்து அந்த காத்து இருக்குள்ள கரண்ட்டு வைக்கிற கேப்ல
உண்மையா தாண்டி கரண்டி வச்சா கொஞ்சோ மொட தூ க்கல் எந்த பாத்துரம் மூட்னாலு அது சரி சம மூடாதுல்ல இப்ப நீங்க என்ன பண்ணுங்க ஏதா சாப்பாடு குன்டான்லலா மூட்னா எப்டி எடுத்துட்டு தா மூடுவீங்களா
அது உள்ளேதா இருக்கு
அது உள்ளேதா இருக்கு உங்க அப்டி கிடையாது சாப்ட ஒட்னே எல்லாத்தையு எடுத்து கழுவினு மறுபடியு எடுத்து மதியம் போடுவாங்க ஆமா ஐயோ நெறைய இருக் கு எங் வீட் பொழுது பத்தாது இவுங்க பண்றது அக்க போர்லா பாத்தா ஆ அயன் பண்ண வறே எங்க வீட்டுக்காரு இது இரு ஷூ ஷாக்ஸ் துவச்சு போட சொல்லுவாரம்மா
டெய்லிம் அது ரெண்டு வாங்கி வச்சுக்கலால டெய்லி ஒண்ணு ஒன்னு மாத்தி மாத்தி யூஸ் பண் அப்டிய்யா
நாலு வச்சுக்காருடி மனுஷ டெய்லியு நா தோச்சு போட்டுனே இருப்ப எனக்கு அப்டியே எனக்கு எரிச்சலா வரு டெய்லியு நா ஷாக்ஸ் தொவச்சு போடுவ ஐய்யோ எவ்ளோ அழுக்கு அ அ அ ம்பாரு அப்டியு நம்மளுக்கு கடுப்பா இருக்கு அவரு பண்றதுல்லா பாத்தா என்னடா இவருகிட்ட வந்து சிக்கி
நாலுன்னா ரெண்டு நாளுக்கு ஒருத்தர கூட தொய்க்கலாமே
டெய்லியு தொவச்சு போடுவ தொவச்சு போட்றதுக்கே ஆல் இருக்குல்ல தெம்பா அதனால வந்து அவர் டெய்லியு என்ன இந்த வேல இது நெக்ஸ்ட் கால் பேசுறண்டி